ம் ஹலோ ஹாய்
ருக்கீங்களா ஹாய்ங்க
அ ஹா
பசங்கல்லா வந்தாச்சுங்களா ஸ்கூல்ல இருந்து
ஆ எல்லாரு வந்துட்டாங்க வந்துட்டு டியூஷன் போயிட்டாங்க
களா
ஆ எல்லாருமே நல்லா இருக்காங்க அவங்க வீட்ல இருக்காங்க எல்லாரு அம்மா அப்பா
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க ஸ்கூல் தொறந்தா சரி கொஞ்ச பிஸியா போகுது ஷெடுலு
ஓ அப்படியா சரி சரி
எங்க லீவுனா அம்மா வீட்டுக்கு போறது உண்டு இப்போ ஸ்கூல் தொறந்துட்டாங்க அதனால கொஞ் போ முடியல அது ஒரு வருத்த தா ஏனா லீவ் விட்டாதா திரும்ப போ முடியு
பரவால்ல பக்கத்துல தான இருக்காங்க அடிக்கடி போய் பாத்துக்கோங்க அவங்களுக்கு வந்து இப்போ நீங்க போயிட்டு வந்தீங்ன்னா கொஞ்ச ரிலீஃபா இருப்பாங்கல்ல
ஆமா ரிலீஃபா இருக்கு நா போயிட்டனா படிக்காதுங்க ஓ வொர்க்கு இருக்க லீவ் னா பசங்களையு சேத்து கூட்டு வந்துரலா இப்ப நம்ம உட்டுட்டு வர முடியாது அந்த மாதிரி இருக்குல்ல
என்ன படிக்கிறாங்க உங்க பசங்க
ஃபிஃப்து ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த்
ஃபிஃப்து சிக்ஸ்த் படிக்கிறாங்க ஏங்க ஓ சேரி சேரி சேரி சின்ன பசங்களா அப்போ
ஆமாங்க ரொம்ப சின்ன பசங்க ரொம்ப சின்ன பசங்க
இப்ப அப்ப பசங்க வீட்ல இருக்காங்க நீங்க வெளியே வாக்கிங் வந்துட்டீங்க
இல்ல பசங்கள வந்து டியூஷன்ல விட்டுட்டு வந்திருக்கே சோ அவங்க பாத்துக்கிடுவாங்க அந்த கேப் ல வர்றதுதா இல்லன்னா நம்ம அவங்க கூட தா இருப்பே யாராவது இருந்தா விட்டுட்டு வருவேங்க இல்லன்னா யாரு இல்லன்னா நா தா இருப்பே
ஓ பெரவால்ல பெரவால்ல போ போது நம்ம அப்டியே வேகாம ஒர்க்கு முடிஞ்சிரு திங்ஸ் ஏதாவது வாங்கணும்னா கூட வாங்கிட்டு அப்டியே பங்கள கூப்டிட்டு
ம் ஆமா நாளைக்கு ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு தேவையானது வாங்கிட்டு அப்டியே வீட்டுக்கு வந்துடுறது
பெரவால்ல பெரவால்ல நல்ல ஐடியாதா
ம் நம்ம போனாதா நமக்கு புடிச்சது என்ன மார்க்கெட் இருக்கு பாத்து வாங்கலா அதனாலா எறங்கிடுறது ஆமா
ஓ செரி செரி செரி அப்ப இது நைட்டுக்கு அப்ப என்ன டின்னர் வீட்ல சமைப்பிங்களா இல்ல ஹோட்டல்ல வாங்கி பீங்களா
போரோட்டா சமைக்கணும்னு ஐடியா பண்ணே செஞ்சு வச்சிருக்கே சாப் போணு இதுக்கப்பறோ ம் இது கால்பாயா பண்ணலான்னு யோசிச்ட்டு இருக்கே பண்லாமா ஆ ஓகே நீங்க வண்ட்டீங்களா
நா இன்னைக்கு வந்து சிம்பிள் தாப்பா மதியானோ பூண்டு கொழம்பு பண்ணே இப்ப வந்து அதே வச்சு தோச இட்லி ஏதாவது ப அவுங்களுக்கு செஞ்சு கொடுத்தரலா
சேரி சேரி சூப்பருங்க சூப்பருங்க நீங்க கொஞ்சோ டின்னர் கொஞ்சோ சாஃப்ட்டா பண்ணுவீங்கன்னு நெனைக்கிறே ரெகுலரா அப்டிதா பண்ணுவீங்களா
ஆமா ஆமா நம்ம வந்து எப்பயுமே வந்து சிம்பிள்ளா தா இருக்கு சீக்கிரமு பசங்களுக்கு வந்து சாப்பாடு ஒரு நைன் ஓ கிளாக் நைன் தேர்ட்டி போல கொடுத் அவங்களையு தூங் தூங்க மாட்டாங்க எங்க இப்போ உள்ள பசங்க போன்ல கேம் வெளாடுறேன்னு சொல்லிட்டு பத்து மணி பதினோரு மணி இப்ப ஆக்கிடுவாங்க
வேற அவங்களுக்கு கொஞ்சோ ரிலாக்ஸ் டைம் கொடுக்கணு இல்ல இப்ப ஸ்கூல் தொறந்தாச்சு ஸ்கூல் போயிட்டு டியூஷன் போயிட்டு இப்டியே ஸ்டடடிஸ்லேயே இருந்து ரொம்ப டிஸ் டிஸ்டர்ப் ஆவாங்க கொஞ்சோ இப்டி டிவி ஃபோன்னு கொடுத்தாதா ரிலாக்ஸ் ஆவாங்க கொஞ்ச நேரோ படுக்கற வரைக்கு தூங்குற டைம் கொடுக்குற வரைக்கு கொடுத்துட்டு வாங்கிட வேண்டியதா
கண்டிப்பா கண்டிப்பா நம்ம வேலைய கொஞ்சோ அவங்க ச அ சாப்பாட்டு வேல எல்லா முடிஞ்சிருச்சுன்னா அவங்கவுங்க கொஞ்சோ வெஸ்ஸல் எல்லா கொஞ்சோ வாஷ் பண்ணி கொடுத்துருவாங்க பசங்க அதனால இப்ப சீக்கிரோ நம்மளுக்கு வேல பண்ணுங்க இது பண்றா அத பண்றேன்னா கொஞ்சோ சீக்கிகரோ நடக்கு ஆட்டமேட்டிக்கா வந்து எல்லா வேலையு செஞ்சு முடிச்சிருவாங்க அதுக் அப் அப்றோ ரூம் எல்லா கொஞ்சோ கிளீன் பண்ணி அது எல்லாத்தையு ரெடி பண்ணிட்டு படுக்குறதுக்கு அவுங்க அவுங்க போயிட்டு செட்டில் ஆயிடுவாங்க
ஓகே ஓகேங்க அப்றோ என்ன பண்றீங்க வேற சாப்பிட்டாச்சா பசங்களு சாப்பிட்டாச்சு
ஆமா இந்தோ இப்ப பெரியவ மட்டு சாப்பல்ல அவ எங்க வெளியே இருக் கா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்தர்றன்னு சொன்னா இவ சாப்ட்டுட்டா எல்லா அதா சொன்னே எல்லா வீடல்லா கொஞ்சோ கிளீன் பண்ணிட்டு வெசல்ஸ் வாஷ் பண்ணிரு அதா
ஓ பசங்க பாத்தரோல்லா கழுவாங்களா
ஆமாமா டெய்லி சிப்டு போட்டு வேல பாப்பாங்க நா
பரவால்லயே நீங்க நல்லா தா ட்ரெயின் பண்றீங்க ஏன் ஸ்கூல் டைம்லயு இவளோ வொர் ஷெட்யூல் ஒர்க் ப்ரஷர் குடுக்குறீங்க அவுங்க ஸ்கூலுக்கு போகணு டியூஷனு போகணு வந்து பாத்தரம் கழுவணுன்னா எப்பிடி
அய்யோ அப்படின்னு இல்ல அ இப்ப நைட் டைம்ல வந்து வெசல் கம்மியா தா இருக்கு ஏன்னா நா ஈவி்னிங்கே எல்லாத்தையு வாஷ் பண்ணிருவே இப்ப நைட்டு அவங்கவுங்க சாப்பிட்டத வந்து வாஷ் பண்ணி வச்சு பழக்
ஓ ஓ நல்ல ஹாப்பிட் தா சொன்னா செய்ய போறாங்க இது ஸ்கூல் டைம் கொஞ்சோ ஃப்ரீயா இருக்குன்னு நெனைப்பாங்கல்ல
ஐயோ அப்பிடின்னு இல்ல அப்படி விட்டுட்டோன்னா அப்புறோ அவங்க அதுக்கப்புறோ அந்த ஒர்க் எடுத்து பண்ணவே மாட்டாங்க
ஓ அது ஹாபிட்டா ஆயிடுன்றீங்களா
ஆமா பசங்க ஏன்னா இப்ப பொம்பள பசங்க ஆம்பள பசங்க வே அதா வேலைக் செய்யணுமா பொம்பள பசங்க தா செய்யணு அப்படின்ற மாரிக்கி சொல்றாங்ளா அதனால அதனால என்ன பண்ணிறது எல்லாருக்கு ஆளுக்கு ஒரு நாள் நீ இன்னைக்கி ஒரு நாள் வந்து பாத்திரம் தேச்சியா நாளைக்கா ஆ செய்யட்டு இப்படி மாத்தி மாத்தி ஒவ்வொரு ஷெடூல் போட்டு குடுத்து வச்சிருக்கேனா இப்ப திடீர்னு செய்ய வேனா
ஏங்க உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்றாங்க நல்ல ஹாபிட் தா கொண்டு வந்திருக்கீங்க அப்ப உங்களுக்கு ஓர்க் கம்மிதா போலையே வீட்ல
ஆமாமா ஏன்னா நா வேலைக்கி வந்து ஆள்லா இல்ல நம்மளேதா செல் ஃபா எல்லாமே பாக்கணு அதனால வீட்டு வேலையிலருந்து பெரியவங்களா பாக்கணு அவங்களுக்கு எல்லா இது பண்ணணு அவங்களுக்கு டைமுக்கு சாப்பாடு குடுக்கணு இந்த மாரி
உங்க மாமியார்ல்லா உங்க கூட தா இருந்து பாயிருக்காங்களா அப்ப ஊங்களுக்கு வேல ஜாஸ்தி தா
அதனால இப்ப அவங்களுக்கு வந்து டைம் சோ இப்ப திடீர்னு சுடு தண்ணி போட்டு கேட்பாங்க அத
கிச்சன் போய் செய்ய முடியாது நம்ம தா செஞ்சு குடுக்கணு
அவங்களுக்கு டயத்துக்கு சாப்பாடு எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி குடுக்குறதுனால என்ன பண்ணுவ சின்ன சின்ன இல்ல அவங்க வந்து நார்மலா இட்லி தோச அந்த மாரி சாப்ட்டுப்பாங்க
ஓகே ஓகே அப்ப தனித்தனியா செய்யணுன்னு இல்ல எல்லாத்துக்கு ஒரே இதா முடிச்சிருவீங்க
ஆமா ஏன்னா அவங்களுக்கு வந்து டேப்லட் இதெல்லா எடு க்கறதுனால அவங்களுக்கு கொஞ்சோ சீக்கிரமே சாப் பாடு குடுத்துருவே நானு சாப்ட்டுருவே பசங்க மட்டு கொஞ்சோ லேட்டா சாப்புடுவாங்க
ஓகே ஓகே சூப்பருங்க சூப்பருங்க நாளைக்கு என்ன பிரேக் பாஸ்ட் பண்ணலான்னு இருக்கீங்க ஸ்கூல் டைம் ஆச்சே பாஸ்ட்டா பண்ணுவீங்களா இல்ல என்ன பண்ணலா இருக்கீங்க
நாளைக்கு பிரேக்பாஸ்ட்டு பசங்க இப்ப மேனு குடுப்பாங்க நாளைக்கி மார்னிங் பிரேக்பாஸ்ட்ல இருந்து நைட் டின்னர் வரைக்கூ அவங்க கிட்டதா கேட்டுதா செஞ்சு கொடுப்பே
ம் சேரி நா பாஸ்தா பண்ணலான் இருக்கே காலையில ம் ஒரு பையனுக்கு புடிக்கூ ஒரு பையனுக்கு புடிக்காது அதுதா ஒரு ஒரு ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணூ பண்ண முடியாதுல்ல
காலையில எந்திரச்சா நம்ம ஃபாஸ்ட்டா தா சமைக்கணூ நீங்க அப்ப ஸ்லோவா சமைப்பீங்களா எப்பய்மே
இல்ல இல்ல ஃபாஸ்டவே முடிச்சுடுவே நான் ஃபைவ் ஓ கிளாக் எந்துச்சன்னா முடிச்சடுவே ஆ ஒரு ஆளுக் புடிக் ஒரு ஆள் பிடிக்காது அந்த மாதிரியா இருக்கூ ம்
இல்லங்க நீங்க இப்போ ஃபாஸ்ட்டா கா காலையில்ல வந்து நா ஃபாஸ்ட்டா பண்ண போறே அப்படின்னீங்கள்ல்ல
பாஸ்தாங்க பா பா
ஓ பாஸ்தா ஓ மை காட்
காமெடியா இருக்கீங்க போங்க உங்களுக்கு கேக்காத மாதிரி
ஓகேங்கா ஓகேங்கா நீங்க பாஸ்தா பண்ண போறோன்னிங்களா என் காதுல வந்து ஃபாஸ்ட் பண்ண போறோ அதா அதுனாலதா நா கேட்டே ஏங்க அப்ப டெய்லி ஸ்லோவா பண்ணுவீங்களான்னு கேட்டே
ஓ அதா ஒரு வேர்டு ஆ நகைசுவைக்கு ஒரு அளவிலாம போயிடுச்சுங்க என்ன பண்றது
ஆ ஐய்யய்யோ ரொம்ப புகல்றீங்க மூஞ்சுக்கு முன்னாடி பின்ன செரி செரி செரி
இந்த முன்னாடி புகழ்றது நல்லதான பின்னாடி பேசுறதுத்தா தப்பு முன்னாடி பேசறது தப்புல்லியே
ஐய்யய்யோ லாஜிக்கா பேசுறீங்களா அதான்
ஆ மாங்க அதனால பாஸ்தா பண்லா ஒரு பையனுக்கு பிடிக்குது ஒரு பையனுக்கு பிடிக்க மாட்டேகிது ரெண்டு பேத்தக்கூ சேர்த்து பண்றத்துன்னா இட்லி தோச அந்த மாரிதா பண்ண முடியூ டெய்லியூ அதே பண்ணாலூ அவங்களுக்கு போர் அடிச்சு போயிடுச்சு
அப்போ உங்களுக்கு தானே கஷ்டோ ஆளுக்கு ஒன்னு பண்ணிட்டு காலையில ரெடி பண்ணி கொடுக் கனுமே உங்களுக்கு அப்ப
ஆமா அதுக்கு என்ன பண்றது ஒரு ஆளுக்கு பிடிக்குது ஒரு ஆள் பிடிக்கல அந்த மாரி பண்ண வேண்டியத்தா ஒரு ஒருன்ன ஒரு ஒரு டைம் அப்டி பண்ணுவே மோஸ்ட்டா அப்டி பண்ண மாட்டே ஏன்னா கொஞ்சொ சீக்கிரம் முடிச்சா தா கெலப்ப முடியூ இல்ன்னா ரொம்ப லேட் ஆயிடும் கேட் கு்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸ் கூல்ல நம்ம லன்ச் வேரா செஞ்சு கொடுத்து விடணுன்ல அதனால கொஞ்சொ எது முடியுமா அந்த அளவுக் பாத்துக்கிறத் இல்ல இல்ல காலையில கெட்டிக்குடுத்துக் ஸ்கூல்ல ‌அலோலா பண்ண மாட்டாங்க எந்த ஸ்கூல்ல ‌இப்ப அலோ பண்றாங்க எந்த ஸ்கூல்ய தா பண்ண மாட்றாங்ககளோ
ஆமா ஏன்னா பசங்க வந்து ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிட்டு
நம்ம கூடைய வந்துருவாங்க வீட்டுக்கு கூட சொல்ல முடியாத் சின்ன பசங்க தானே வந்துற்றே வந்திடுதுங்க அதனால நம்ம குடுத்து விடறது பெட்டர் தா
ஓகே ஓகே ந நல்ல பாலிசி தா
அதனால இப்ப நம்பளுக்கு காலையில பிரேக்பாஸ்ட் லன்ஞ்ச்சு எல்லாம் ரெடி பண்ணி கொஞ்சொ கொடுத்து விட்டுட்டா அப்ப உங்களுக்கு வேல கொஞ்சொ கம்மி ஆயிடும்
அது மட்டூ இல்லையே ஸ்நாக்ஸும் கேக்குறாங்க ஸ்கூல்ல எல்லா கொடுத்து விடுங்க ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்ன்னு சொல்றாங்க ப்ரூட்ஸ் குடுத்தா ஒருத்தனுக்கு புடிக்குது ஒருத்தனுக்கு பிடிக்க மாட்டேங்கது அப்படிதா இருக்கு அதனால என்ன கொடுக்கதுனே நமக்கு டெய்லி அது ஒரு போராட்டமா இருக்கு என்ன குடுக்கணு என்ன குடுக்
வெயில் டைம் தானே வெயில் வெயில் டைம்ல நீங்க வந்து இந்த மாரியப்பன் ஃப்ரூட்ஸ் வந்து ஃபிரெஷ்ஷா ஜூஸ் போட்டு இல்லன்னா அந்த வாட்டர் மெலானா அந்த மாரி கட் பண்ணி பாகஸ்ல போட்டுக் குடுத்துவிடலாமே
ஜூஸாவவு குடுத்தே மில்க் ஷேக்காவவு குடுத்துருக்கே சில டைம் கொண்டு போறாங்க சில டைம் வேணாலனு பிரிட்ஜல வச்சுட்டு வந்து குடிக்கிறாங்க அந்த மாரி இருக்கு என்ன பண்றது நம்ம கஷ்டப்பட்டு கால்ஷ ரெடி பண்றோ ஒரு நேரோ வேணான்னு போயிடுறாங்க
ஓ கூலிங்கா கே
உம் ஜில்லுன்னு வேணுனா அடிக்கிற வெயிலுக்கு கூலிங்க எல்லா போயிடுதே
அது ஐஸ் கியூப்ஸ் போட்டு அந்த மாரி வாட்டர் பாட்டில்ஸ் இருக்கு இல்லலைங்களா
அதுக்கு வந்து ம்ச் வாட்டர் வாட்டரு அந்த ஐஸ் கயூப்ல மெல்ட் ஆகி அதுவரே ஆட் ஆயிடுது இல்ல அப்ப டேஸ்ட் கொஞ்சு கம்மியாயிடு மெல்ட் ஆக ஆக
அப்ப நீங்க என்ன பண்ணுங்க ஜூஸ் ப்ரிப்பேர் நைடே ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஃபிரீசர்ல போட்டுருங்க ஃப்ரீஸர்ல போட்டுட்டு அத அப்படியே அந்த பாட்டல் எடுத்து அப்படியே பசங்களுக்கு ஒரு ஃபாயில் கவர் அந்த மாரி போட்டு குடுக்கு ஆ ம் அந்த மாரி வேணா ட்ரை பண்ணி பாருங்க ஓக்கே ஆ ஓக்கே ஓக்கே பாய்மா ஓக்கே